கேக்குறியில்லம்மா நாம்ப மனிதர்கள் வந்து நம்மளோட அன்றாட உணவுல வந்து ஆ நம்ப சாப்படுற சாப்பாட்டுல அதிகமான இடத்த வந்து பெறது வந்து காய்கறிகள் தான் நம்ப வந்து வெறும் சாப்பாட்ட மட்டும் தனியா சாப்பிட முடியுமா அது கூட சாதத்து கூட குழம்பு சாம்பார் அந்த மாதிரி இததான் சாப்பிடுவோம் அதுல வந்து நம்ம காய்கறிகள் வந்து சேத்துக்கறது ரொம்பவே நல்லது காய்கறிகள் வந்து நம்பளுக்கு வந்து தாவர பகுதியில வந்து நிறைய இடத்துல வந்து பெறப்படுது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காய்கறிகள்லாம் வந்து அ வேர் பகுதியில இருந்து கிடைக்கிறதுதான் வந்து கேரட்டு பீட்ரூட் எல்லாம் இப்ப ஆ இலையில இருந்து கிடைக்கிறது வந்து முருங்க இல பசலக்கீர அந்த மாதிரி வகை பூல இருந்து கிடைக்கிறது வந்து கோசு அதான் முட்ட கோசு ஆ ஆ பு்ரொக்கோலி அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப காய் வகைகள்னு பாத்தோம்னா தக்காளி வெண்டக்கா இதெல்லாம் வந்து பல்வேறு அ இந்த தாவரத்திலேயே பல்வேறு பகுதியில இருந்து கிடைக்கிறதுதான் இந்த காய்கறிகள்ல்லாம் இது வந்து நம்ம உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள வந்து நம்மளுக்கு தரதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் அ அந்த காய்கறிகள் வந்து நம்மளுக்கு வந்து இயற்கையா கிடைக்கிற ஒரு உணவு பொருள் தான் இதுல வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா ல வந்து நிறைய விட்டமின்கள் இருக்கு தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் ஆ இது மாறியான பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள்ல்லா வந்து இதுல இருந்து நம்ப வந்து நம்ப உணவுல வந்து எடுத்துக்குறோ. எடுத்துக்கறதால இந்த சத்து எல்லா நம்பளுக்கு வந்து கெடைக்கிது. இப்ப கேரட்லா நம்ம நெறையா சாப்ட்டோன்னு வெச்சோங்களே அது வந்து நம்மளோட கண் பார்வைக்கு வந்து அ உதவியா இருக்குது இதுல இருந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் ஏ வந்து கெடக்கிது அதே மாரி கீர வகைகள்ல்லா நறையா சாப்ட்டோனா அதுல இருந்து இரும்பு சத்து வந்து கெடக்கிது நம்ளுக்கு தக்காளி இல்லா சாப்ட்டோனா ஆ லைகோபின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென் வந்து நம்ப உடலுக்கு வந்து கெடக்கிது இதுனால நம்ப உடல்ல வந்து நெறையா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கெறதுக்கு இந்த காய்கறிகள்லா நம்மளுக்கு உதவுது நம்ப எப்பெய்மே வந்து ஆ இப்ப சாப்பாட்ட விட நெறையா காய்கறிகள் தா நம்ப வந்து அ அதிகமா சேத்து சாப்பட்ணு ஏனா இதுனால சாப்பட்றதால நம்ப உடல் நலத்துற்கு வந்து இது நெறையா ஆ அ பயனுள்ளதாதா இருக்கு. நம்ப தினசெரி உணவுல வந்து நெறையா காய்கறிய சேத்துக்கறதால இது பல வகையான நோய்கள வந்து தடுக்குது ஆ குறிப்பா பாத்தீங்கன்னா இதய நோய் நீரிழிவு நோய் அப்புற உடல் எடை அதிகரிப்பு இது மாரியான பிரச்சனைய வந்து குறைக்கிறதுக்கு காய்கள் தா வந்து ரொம்பவே உதவுது இப்ப சரி இப்ப நெறைய காய் சாப்படுறதால செரிமான பிரச்சனையை வந்து கட்டுப் டுத்தோ அது வந்து நெறைய நம்மளோட உடல் வளர்ச்சியை வந்து மேம்படுத்துறதுக்கு இதெல்லா உதவுது இதுலயே வந்து பல வகை இருக்குது அத நா முன்னாடியே சொன்னேன்ல வேர் காய்கறிகள் இலைகள் தண்டு அ அப்புற காய் வகைகள் பூ வகைகள் இது மாரி நெறைய இருக்கு ஒவ்வொரு வகயுமே அதுக்குரிய தனி தனி சத்து அதுல இருக்குது இப்பொ ஒரே ஒரு வகை காய மட்டு நாம்ப வந்து டெய்லியு ம் நம்ம தினமும அத அத சேத்துக்க கூடாது. ஒவ்வொரு நாளெக்கி ஒரு விதமான காய வந்து நம்ம சே சேத்து சாப்ட்டா நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கு இப்ப இந்த காய்கறிகள் வந்து நம்மளோட உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்த வந்து தருது அது பத்தி சொல்லுங்க
இப்ப காய்கறிங்க எல்லா பாத்தீங்கன்னா அதுல உள்ள சத்து தா இந்த ஊட்ட சத்துக்கள் காய்கறி வந்து பல வகைகள்ன்னா பொக்கிஷமாவே நம்ப கருதுறோ ஒரு ஒரு காய்லியு ஒரு ஒரு வகையான சத்துக்கள்லா இருக்குது இப்ப காய்கறிலயே பாத்தீங்கன்னா விட்டமின்களுமே இருக்குது இப்ப விட்டமின் ஏ பாத்தீங்கன்னா கேரட்டு இதெல்லா வந்து கண் பார்வைக்கு வந்து ரொம்பவே உதவு கேரட்லா நம்ப தெனமு எடுத்துக்குணோனா கொழந்தெங்க்ள இருந்து பெரியவங்கள இருந்து கண் பார்வைக்கு நல்லது விட்டமின் பி பாத்தீங்கன்னா நரம்பு மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட ப்ரச்சனை எல்லா பாதுகாக்கு விட்டமின் சி பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கு விட்டமின் கே பாத்தீங்கன்னா இது வந்து ரத்த உறைவுல இருந்து பாதுகாக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குற உணவு வகைகள்ல கூட மூணு வகையா பிரிக்க க்கிறாங்க கார்போஹைட்ரேட் எல்லா எது சொல்லலானா அரிசி ரொட்டி இத பத்தி சொல்லு இத சொல்லலா புரதம் பாத்தீங்கன்னா பயிறு வகைகள் முட்டை இது இந்த மாரி விட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் எல்லா பாத்தீங்கன்னா காய்கறி பழங்கள் இதுல பாத்தீனா பலருமே அதிகமா கவனி க்காமல் விட்டு விடுது வந்து காய்கறியதா விட்டுற்றாங்களே ஆனா கா உண்மய்லியே பாத்தீங்கன்னா காய்கறிகள் இல்லாமல் மனிதெனுடைய உடல் வந்து சரியாவே இயங்காது. காய்கறிகள் தா ஒரு மனிதனுக்கு நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவாவே அமைது. இப்ப இரும்பு சத்து பாத்திங்ன்னா நம்ம ரத்தத்த நம்ம ரத்தத்துக்கு தேவ. கால்சியம் பாத்திங்கன்னா நம்பளுடைய எலும்பு வந்து வலிமையா இருக்கு. பாதாம்லா நம்ம சாப்ட்டோனா நம்பளோட எலும்பெல்லா ரொம்ப வலிமையா இருக்கு பொட்டாசியம் பாத்தீங்கனா இதய ஆரோக்கியத்த பாதுகாக்கு. இந்த மக்னீஷியன பாத்தீங்கனா நம்ம தசைகள வந்து பாதுகாக்கு இந்த நார்ச்சத்து இந்த காய்கறில பாத்தீங்னா அதிக அளவு நார்ச்ச எந்த காய்கறில அதிக அளவு நார்ச்சத்து இருக்குதுன்னா வாழைத் தண்டுல வாழைத்தண்டெல்லா நம்ம எடுத்துக்னோனா இந்தக் கல்லடைப்பு இது பொருள்ள எதுமே ஏற் படாது ஒடம்புக்கு அவ்ளோ நல்லது இது வந்து செரிமானத்துக்குமே நம்புளுக்கு முக்கியமா பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியில வந்து அதிகரிக்கற்து காய்கறிகள்லதா இருக்குது. காய்கறிகள் தா உ நம்ம உடலுடைய காவலர்கள்னே நம்ப சொல்லலா. அதுபோல நம்ம காய்கறிகள்லா தினமுமே சாப்பிட்டு சாப்பிட்றத்னால நம்முளுக்கு சளி ஜொரோ இந்த மாரி உள்ள நோய்கள்லா எதுவு வராமலா நம்மள பாதுகாக்கு. இப்ப செரிமான ஆரோக்கியமா எப்போதுமே பலர் சந்திக்கும் பிர ச்சன பாத்தீங்னா மலச்சிக்கல்தா அதுவு இந்த வாயு பிரச்சன அமிலோ இதுக்கான எளிய தீர்வு பாத்தீங்கன்னா ஒன்னுமே இல்ல காய்கறிகள் தா. இந்த நார்ச்சத்து குடல் இயக்கத்த செரி செஞ்சு நல்ல பாக்டீரியாக்கள அது வளர்க்கு. குடல் வந்து சுத்தமாவு இருக்கு. எந்த ஒரு கெடுது நம்முளுக் கெடுதலு வராம ளவுக்கு நம்முளுக்கு பாதுகாக்கும். உடல் எடை வந்து கட்டுப்பாடு எப்போது வந்து உலகும் ம் உலகில் வந்து அதிக அளவு காணப்படும் ப்ரச்சன அதிக உடல் எட. அத கொறைக்ணுனா என்ன பண்ணனு காய்கறிய நம்ம தெனமு எடுத்துகுணு. குறைந்த அளவே நம்ம கலோரி எடுத்துக்குணு. அதிக நிறைவு உணர்வு சத்து இதனாலதா அதிகமா சாப்டாம இருக்க முடியு உடல் எடைய குறையு உடல் எடையு நம்மளுக்கு குறைக்க நம்முளுக்கு உதவு. இதயம் பாத்தீனா ஆரோக்கியமா இருக்க க்கு காய்கறிகள்தா ரொம்பவே நல்லது. அப்ப காய்கறிகள்லே காய்கறிகள எந்த எவ்வாறு நீங்க நோய்கள தடுக்கு மருந்தா நீங்க பாக்குறீங்க?
இப்ப நாம்ப வந்து அ தினமு வந்து ஆ கறி, மீனு, முட்ட அதிகமா வந்து எடுத்துக்ட்டோனு வெச்சிக்ங்களே நம்புளுக்கு வந்து அ கொஞ்ச நாளைக்கு நல்லாருக்கு அதுக்கப்பறோ வந்து இன்னாகுனா அதுவே வந்து கல்லீரல் பிரச்ன செரிமான பிரச்ன அந்த மலச்சி க்கல் அதெல்லா வந்து இதுவாயிடு. இதயே நாம்ப வந்து தினமுமே காய்கறிய நம்ப தெ அ உணவுல எடுத்துக்ட்டோனா அதுவே வந்து நம்புளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு உணவா இருக்குன் இருக்கு இந்த இது வந்து இன்னா பாகுன்னா நம்ப உடலுக்கு தேவையான நறைய பல்வேறு சத்துக்கள வந்து தரதில்லாம பல நோய்கள வந்து தடுக்ற சக்தியு வந்து இந்த காய்கறிகள்லா உண்டு. இப்ப அது இந்த காலகட்டத்துல வந்து நம்ளோட வாழ்க்கை முறையில அதிகமா வந்து துரித உணவ வந்து தேடி போறதால நம்ளுக்கு வந்து பல உடல் நல பிரச்சனலா வந்து ஏற்படுது இந்த நிலைல நம்ம இன்னா பண்ணுனா அம் அ அ நெறைய காய்கறிகள வந்து அத முக்கியத்துவ த்த அறிஞ்சு நம்ம தினமு இன்னா பண்ணுனா நம்ளோட உணவுல வந்து சேர்த்து சாப்ட்றது ரொம்பவே நல்லதுன் சொல்லுவே ஏன்னா காய்கறிகள்ல தா நெறைய உடல் ஆ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடல்ல வந்து அதிகரிக்க செய்யுது இந்த காய்கறிகள்ல உற வ விட்டமின் சி விட்டமின் ஏ அப்றோ நெறைய ஊட்டச்சத்துக்கள்லா என்னா பண்ணுதுனா நம்ம உடல்ல வந்து வலுப்படுத்துது ஆ நம்ம உடல்ல இருக்கிற வைரஸ் பாக்டீரியாக்கள வந்து எதிர்க்கறதுக்கு இந்த காய்கறிகள் தான் உதவுது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய முருங்கைக்கீர பசல கீர இ இந்த மாதிரியான கீரையை வந் து நம்ம உடலுக்கு நம்ம எடுத்துக்கறதால அது நிறைய சத்துக்கள வழங்கி நம்ம உடல வந்து குளுர் கா்சல் இது மாதிரியான நோய்ல்ல இருந்து நம்மள வந்து பாதுகாக்குதுன்னே சொல்லலா எ ஒரு சில காய்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இதய நோயை வந்து வரது த வந்து தடுக்கறிறதுக்கு வந்து அ நம்மளுக்கு வந்து உதவியா இருக்குது அதுல இருக்க ற நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ம் வந்து என்ன பண்றதுனா நம்ம ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்ப வந்து குறைச்சிருது குறைச்சி நம்மளுக்கு வந்து நல்ல கொழுப்ப வந்து நிறைய தருது இதனால நம்ம உடல்ல வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராமஞ்சி இதய நோய் ஏற்படுற அபாயம் வந்து நம்மளுக்கு குறையுதுனே சொல்லலா குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டு புரக்கோலி கேரட்டு இது மாதிரியான காய்கறிகள் வந்து இதயா ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குதுன்னே சொல்லலாம் இப்ப அடுத்து பாத்தீங்னா காய்கறிகள் வந்து ஜீரண மண்டலத்த வந்து சீராக வச்சுருக்க உதவுது இப்ப நார்ச்சத்து நெஞ்ச காய்கறிய சாப்பட்றதால நம்ம ஒடம்புல நல்லா ஜீரணிக்க உதவி செஞ்சு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையல்லா தடுக்குது இப்ப குடல் ஆரோக்கிய உடல் வந்து நல்லா இருந்தாதான நம்ம உடல்ல உள்ள மொத்த ஆரோக்கியமு வந்து நல்லாருக்கு அதனால இப்ப வந்து காய்கறிகள் வந்து நீரிழ நோயையு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது
குறைஞ்ச ஒரு கலோரிகள் அப்புற அதிக நாச்சத்துக்கு கொண்ட காய்கறிய சாப்படுறதால எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூல்கோள் அப்புறம் வெண்டக்கா அப்புற அ புடலங்கா ஆ பீர்க்கங்கா பாவக்கா இது மாதிரியான காய்கள சாப்புடுறதால நம்மளுக்கு வந் வந்து இந்த நீரிழிவு பிரச்சனைல்லாம் வந்து அ தடுக்கப்படுது அதே மாரி காய்கறிகள்ளல உள்ள ஆன்டி ஆக்சிடென்கள் வந்து புற்றுநோய்க்கு அ அது புற்றுநோய் வராம வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சக்தியாவே இருக்குது இது என்ன பண்ணதுன்னா உடல்ல உள்ள நச்சுக்கள நீக்கி நம்மளோட செல்கள் வந்து சேதப்படுத்தாம வந்து தா ஆ தடுக்குது அப்புறம் தக்காளி கேப்சிகம் புரொக்கோலி இது மாதிரியான காய்கறிகள் வந்து புற்றுநோய் எதிர்ப்பு தன்மைய வந்து இருக்கிறதால அந்த காய்கறி எல்லா நம்ம வந்து தினமும் நம்ம நம்ம அ உணவுல வந்து எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது சரி கீரைகள வந்து நம்ம ஏ அதிகமா சாப்பிடணு அதனால என்னன்ன நன்மைகள் இருக்கு சொல்லுங்க
நம்ம தினமுமே சாப்பிடற சாப்பாட்டு பாத்தீங்கன்னா அந்த உணவுல சாதம் சப் பாத்தி காய்கறி பழம் இது எல்லாமே இருக்கும் ஆனா பெரும்பாலு நம்ம தவிர்க்க கூடிய ஒரு உணவுன்னு பாத்தீங்கன்னா அது கீரையாதா இருக்குது சில குழந்தைகள்ல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு கீரை ருசியே இல் ல எனக்கு கீர சாப்பிடவே பிடிக்கல அடிக்கடி சாப்ட வேணா ஆனா உண்மையிலே கீர வந்து ஒரு நல்ல உணவுங்க கீரை என்பது ஒண்ணுமே இல்ல கீரை என்பது ஒரு இலைவகை காய்கறிதா நம்மட கிடக்கும் நம்மகிட்டயே பல வகையான கீரைய எல்லா இடுக்கிடுக்கும் முருங்கக் கீர பசலக் கீர பருப்புக் கீர சின்னக் கீர அள்ளிக்கீர தண்டு கீர இது எல்லா கீரையுமே நம்ம உடலுக்கு ஒரு மருந்து போலதா வேலை செய்யுதுங்க கீரை சாப்பிட்டவன் கலைப்பட மாட்டான்னு ஒரு பழமொழியே இருக்குது அதுபோல கீரை என்பது வந் து ஒரு நியூட்ரிஷன் பவர் ஹவுஸ்ங்க அது கீரைல உள்ள சத்துக்கள் எல்லா பாத்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்குது அது ரத்தத்துடைய அளவு அதிகரிக்கிறது அனிமியா வராம தடுக்குது சோர்வெல்லா குறைக்குது இந்த இரும்புச்சத்து எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா முருங்கை கீரைல இருக்குது அடுத்து கால்சியம் இந்த கால்சியம் பாத்தீங்கன்னா எலும்புகள் வந்து பலமா இருக்கிறது நம்மளுக்கு உதவுது பற்கள் எல்லாம் உறுதியா இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்பவே அவசியமாவும் உதவுது அதேமேரி கீரையிலுமே விட்டமின்கள்லா இருக்குதுங்க விட்டமின் ஏ வந்து கண் பார்வையக நல்லா தெளிவுபடுத்தும் விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்திய உறுதிப்படுத்தும் விட்டமின் கே வந்து ரத்த உறைவ பாதுகாக்கும் அதே மேரி நார் சத்துகளாம் பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வராம பாதுகாக்கு ஜீரணம் அல்லது உடல் எடை கட்டுப்பாட்டையு பாதுகாக்கும் கீரைப்பத்